குடும்பத்த பத்தி பாக்கலா குடும்போ அப்டீனா நம்மளோட மனித வாழ்க்கைக்கே ஒரு அடிப்படையான விஷ்யந்தா நம்மளோட கு குடும்போ ஒரு மனுஷெ வந்து பிறந்ததுல இருந்து அவெ வளர்ந்து அவனோட வாழ்க்கை முதல் ஆ அவனோட அனுபவங்கள் மதிப் ப்புக்கள் எல்லாத்தையு ஒன்னு கத்து தர்றது நம்ம குடும்பத்துல தா நம்ம எப்புடி அன்பா இருக்கணு பாதுகாப்பா இருக்கணு ஒற்றுமையா இருக்கணு எப்டி பொறுப்போட நடந்துக்கணு எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து உருவாக்கறது நம்ம குடும்பத்துல தா இப்ப நம்பளோட அப்பா அம்மா கொழந்தைகள் அப்பறோ தாத்தா பாட்டி ஆ மாமா அத்த எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வாழற ஒரு அமைப்பு தா ஒரு குடும்போ இந்த காலத்துல வந்து நெறைய அ சின்னச் சின்ன குடும்பங்களாவு தனித் தனியா பிரிஞ்சு போறாங்க கூட்டு குடும்பமாவு இருக்குறாங்க அ இப்பொ ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு கொழந்தைக் கு வந்து அ எப்டி பேசணு எப்டி நடந்துக்கணு எப்டி ஒழுக்கமா இருக்கணு மரியாதையா இருக் க்குணு எப்டி பே ஆ ஆ நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து நம்பளுக்கு சொல்லி தர்றது வந்து நம்ப குடும்பத்துல வந்தா நம்ப எல்லாத்தையுமே நம்ப வந்து கத்துக்குறோ இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொழந்தைக்கு எப்டி நம்ப பெரியவங்கள வந்து பா பெரியவங்க கிட்ட எப்டி பேசுணு மரியாதையா பேசுணு அவங்கள எப்டி மதிக்கணு ஆ மத்தவங்களுக்கு எப்டி உ தவி செய்ணு இது மாரியா ன நல்ல பண்புகள வந்து நாம்ப வந்து நம்ப குடும்பத்துலதா வந்து கத்துக்கறோன்னே சொல்லலா இதுனால ஒரு குடும்பம்தா வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல குண நலன்கள வந்து ஒரு உருவாக்கி தர ஒரு முக்கிய எடமா வந்து கருதப்படுதுன்னே சொல்லலா இப்ப குடும்பம் வந் நம்மளுக்கு வந்து ஒரு எல்லா விதத்திலயுமே நம்பளுக் கு வந்து ஆதரவு வந்து நம்பளுக்கு தரு எப்டின்னு பாத்தீங்கன்னா நம்ப எந் வாழ்க்கைல வந்து எப்டிப்பட்ட அ கஷ்ட வந்தா கூட நம்ப நம்பளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்துல நம்ப குடும்பத்துல நம்ப அப்பா அம்மா நம்ப கூட பொறந்தவங்க அவங்கதா வந்து நம்பளுக்கு வந்து ஒரு துணையாவே நிப்பாங்க இப்ப ஒரு அப்பா அம்மா ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வச்சுகுங்களே ஒரு அதுல ஒரு பைய வந்து து த தேர்வுல வந்து தோல்வி அடஞ்சிட்டான்னா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க பரவாயில்லப்பா இந்த பாட்டி இந்த வாட் ட்டி விட்டர்லா அடுத்த வாட்டி நீ வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கணு அப்டின்னு சொல்ட்டு அவன வந்து ஊக்குவிப்பாங்க அதனால அ ந்த சிறுவனு என்னா பண்ணுவான்னா நல்லா படிச்சு அடுத் த அடுத்த வாட்டி ஒரு நல்ல மதிப்பெண்ண எடுக்குறதுக்கு அவனுக்கு வந்து அ அ ஒரு பக்கபலமா இருக்கு அந்த குடும்போந்தா அதே நேரத்துல பொருளாதார ரீதியிலேயு நம்பளுக் கு வந்து குடும்போ தா நம்பளுக்கு வந்து பெரிய ஒரு பங்க வகிக்குதுன்னே சொல்லலா இப்ப நம்பளுக்கு ஒரு தேவன்னா நம்ப என்ன பண்ணுவோ அதுக்கு வந்து பண தேவ நம்ப அப்பா அம்மா நமக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஆ அவங்க நமக்காக வேலைக் போய்ட்டு அ பணோ சம்பாதிரிச்சு நம்பளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கித் தருவாங்க இப்ப நம்ப சாப்புடுற உணவுல இருந்து சரி உடுத்துற உடை அப்புறோ நம்ம படிக்கிற படிப்பு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து பண தேவையாதா இருக்கு அத வந்து யாரு வந்து பூர்த்தி செய்வாங்கனா நம்ப அப்பா அம்மா தா இதனால இந்த குடும்பந்தா வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலா அதே மாரி குடும்பத்துலதா வந்து எல்லா ஒரு முக்கிய பண்பையு வந்து நம்ப கத்துக்குறோ அன்போட இருக்குறது ஒற்றுமையா இருக்குறது மத்தவங்கள எப்டி புரிஞ்சுக்குறது பொறுமையோட இருக் குறது இது மாரியான நல்ல பண் பண்புகளையு வந்து நம்ம குடும்பத்துல இருந்தா நம்ம காதுக்குறோன்னே சொல்லலா செரி இந்த குடும்பத்துல வந்து குடும்பத்தோட முக்கியத்துவத்த பத்தி நீங்க என்ன நேனைக்கிறீங்க அதுல என்ன னன்ன பண்புகள் எல்லா நம்ம பெத்துக்குறோ பெ பெற்றிருக்குறோ அத பத்தி நீங்க சொல்லுங்க
குடும்போன்றது தா மனுஷனுடைய ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அழகுன்னே நம்ம சொல்லலா ஒரு மனுஷன பிறக்குற முதல் நொடியில இருந்தே அவ அனுபவிக்கு முதல் உறவுன்னு பாத்தீங்கன்னா குடும்பம் தா அந்த குடும்பத்தல தா அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அப்டி போன்ற உறவுகள் எல்லாமே மனுஷனுடைய வாழ்க்கையில முழுமைய யா அவன வழி நடத்துது அதுனாலதா கும்பொன்றது வெறு உறவு மட்டு இல்ல அது ஒரு அன்பு பாதுகாப்பு பொறுப்பு ஒற்றுமை இது போல நம்ப சொல்லிட்டே போகலா ஒரு குழந்த இந்த உலகத்துல அறியு முதல் இடமே குடும்பந்தா தாயுடைய அன்பு தகப்பனுடைய பாதுகாப்பு குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல மனவள ர்ச்சியை கொடுக்குது மனநல ஆய்வு கள் கூட இத தா சொல்லுது உங்கள் தான் தன்னம்பிக்கையுடையும் சமூகத்துல செயல்படுறாங்க இப்ப பள்ளியில உதாரணமா பாத்தீங்க னா ஒரு பள்ளியில ஒரு மாணவன் அவ எழுதுற அந்த பரீட்சில தோல்வி அடையூரான அவன் ரொம்ப மனசு உடைஞ்சி போயிடுவான் அப்படி போகும்போது அந்த வீட்டு்ல இருக்கிற அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி இவங்க எல்லாரும் அவனை சேர்ந்துதான் விடுப்பா இந்த முறை இல்ன்னா அடுத்த முறை நம்ம பாத்துக்கலாம் நீயிதுக்காக வருத்தப்படாதது அப்படின்னு சொல்லி அவனை தேத்துவாங்க அப்ப குடும்பத்தில தான் முதல் ஆசி ரியரே உருவாவறாங்க எப்படின்னா அந்த மரியாதை அந்த ஒழுக்கம் பகிர்வு இது போன்ற நல்ல பண்புகள் எல்லாமே அந்த குழந்தைக்கு குடும்பத்தில இருந்து தான் முதல்ல கத்துக் கொடுக்கறா ங்களே இப்ப அண்ணன் ஆவட்டும் தம்பி ஆவட்டும் பெரியவங்களுக்கு மரியாதை எப் ப்டி சொல் குடுக் அவுங்க கிட்ட பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது முதல் கொண் டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க உதாரணமா ஒரு பண்டிகை காலம் வீட்டுல வீட்டுல பண்டிகை காலத்தை பத்தன்னா வீட்டுக்கு நிறைய பெரியவங்கலாம் வரு வாங்க அவுங்ககிட்ட எப்டி மரி மரியாதையை நடந்துக்கணும் அங்க இருக்கிறப் குழந்தைகிட்ட இவ்வளோ ஒற்றுமையா பகிர பகிர்வோடு அன்போட இருக்கணும் அப்படின்றது முதல் கொண்டு சொல்லி கொடுக்குறது நம்ம குடு ஒரு நல்ல குடும்பம் தான் ஒரு நல்ல சமுதாயத்தையே உருவாக்கும் குடும்பத்தோட நல்ல கற்றல் பண்புகள் தான் சமுகாயத்தை வெளிப்படையா வெளிப்படுத்துது நேர்மை கடமை உணர்வு சமுதாய பொறுப்பு இது எல்லாமே குடும்பத்து மூலிய மாதான் நம்மளுக்கு விதைக்கப்படுது சமூக ஆய்வுளை காட்டுத உ காட்டுவதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உறுதியான குடும் பம் பின்னணி உள்ள உள்ளவங்க தான் குற்ற செயல்களில் ஈடுபடும் சாத்தியம் குறைவாகவே இருக்கும் ஏன்னா உங்க குடும்பமா இருக்கும்போது தப்பு பண்ணணும்ன்ற எண்ணம் அவுங்களுக்கு வராது நல்லது நல்லது மட்டுதான் நினைக்க தோணும் பொறுமையோடும் கட கடமை உணர்வோட அவங்களுக்கு இருக்கணும்னு தோணும் குடும்ப பொருளாத குடும்ப பொருளாதார ரீதியாவவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு அளிக்குது ஒரு ஒரு வருமானம் மட்டும் இல்ல அந்த குடும்பத்துடைய உறுப்பினர்கள் பத்தீங்கன்னா கூட்டு முயற்சியால நல்ல ஒரு வாழ்க்கை நிலையில உயர்றாங்க உதாரணமா பத்தீங்கா பெற்றோர்கள் உழைப்பால் தான் குழந்தைகள் வந்து நல்ல கல்வியவே பெறுறாங்க அதுகப்புறம் தான் அவங்க பெற்றோர்களை ஆதரிக்கிறாங்க சரிங்களா இப்ப நீங்க இந்த குடும்ப வாழ்க்கையில பெற்றோருடைய பங்கு என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க
நம்மளோட வாழ்கையிலயே அடிப்படை வாழ்க்கையிலேயே நம்மளோட பெற்றோரோட பங்குதான் ரொம்பவே அதிக நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம குழந்தையா பிறந்ததுல இருந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது நம்மளுக்கு ஒவ்வொன்னும் பார்த்து செய்தது நம்ம பெற்றோர்கள் தான் நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம எப்டி வளர்க்கணும் நம்மளுக்கு என்னென்ன வேணும் என்னென்ன தேவை உ ஹ நம்ம எப்படி சாப்பிடணும் நம்மள எப்படி குளிக்க வைக்கணும் நம்மளுக்கு எப்படி உடம்பு சரியில்லாத அந்த நேரத்துல வந்து எப்படி பாத்துக்கணும் எல்லாமே நம்போ நம்மளோட பெற்றோர்கள் தான் வந்து நம்ம பாத்துப்பாங்க கொழந்தைகளா நம்புளுக்கு எதுவுமே தெரியாது அப்டியே கொஞ்ச கொஞ்சமா வளந்தாலு நம்ப நம்புலு அ நம்ப எப்டி என்னா பண்ணுணு ஏது பண்ணுணு சொல்லிட்டு நம்புளுக்கு ஒரு ஆ ஒரு ஆசிரியர் மாரி அவங்கதா எல்லாத்தையுமே நமளுக்கு சொல்லி தருவாங்க அன்போட எப்டி இருக்குணு ஒழுக்கமா எப்டி இருக்குணு பொறுப்போ பொறுப்போட எப்டி இருக் க்குணு அ எல்லாத்தையுமே நம்புளுக்கு வந்து கத்து தரதே நம்ப அப்பா அம்மா தா அதனால நம்ப அப்பா அம்மா வந்து நம்புளுக்கு வந்து அன்பயு பாதுகாப்பயு நம்புளுக்கு வழங்குறாங்கனு தா நா சொல்லுவ இப்ப ஒரு கொழந்தை வந்து பிறந்த நாள்லருந்து அதோட எல்லா தேவயு வந்து அவுங்கதா கவனிச்சு க்கிறாங்க அ ஆ நம்பள வந்து ரொம்ப ஆரோக்கியமாவு செய்றாங்க ஆரோக்கியமாவு பாத்துக்குறாங்க ஒரு ஒரு அம்மா என்னா பண்ணுவாங்க அவங்களோட பாசத்தால ஒரு கொழந்தைய வந்து வளப்பாங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாருனா குடும்ப பொறுப்ப வந்து அவரு பாத்துப்பாரு ம் அ இப்ப பணம் ஈட்றது நம்பள படிக்க வக்கிறது எல்லாமே வந்து அப்பா பாத்துப்பாரு இது மாரி அ அன்பயு பாதுகாப்பையு நம்புளுக்கு ஒரு கொழந்தக்கி என்னா பண்ணுவாங்கனா ஒரு நல்ல ஒரு மனநிலய வந்து உ உறுதியாக்கு அப்டி இருந்தாலே அந்த கொழந்த வந்து ஆ தன்னம்பிக்கையா ஒரு ஆ நல்லா படிக்க படிக்கு நல்லா முன்னேற ஒரு இது இருக்கு இது மாரி பெற்றோர்கள் என்னா பண்ணுவாங்கனா கல்விக்கு வந்து நாம்புளுக்கு ஒரு முக்கியத்துவத்த வந்து நாம்புளுக்கு சொல்லி தருவாங்க நீ படிச்சாதா நாளக்கி வந்து நல் நல்ல ஒரு நிலைக்கு போவ நல்ல ஒரு வேலக்கி போவ அதுக்கப்பறோ ஒன்ன நீ பாத்தப்ப அதனால என்னா பண்ணுவாங்கனா நம்புளுக்கு ப படிக்கிறதோட முக்கியத்துவத்த சொல்லிக் குடுத்து நல்லபடியா படிக்கவச்சி நம்பளோட முன்னேற்றத்த வந்து அவுங்க வந்து ஊக்குவிப்பாங்கனே சொல்ல லா இப்ப அதே மாரி நம்புளுக்கு ஒரு சில டைம்ல ஆ நம்புளுக்கு வந்து ஒரு அ ரொம் ரொம்ப கஷ்டப்பட்றோனா அதுக்கு ஏத்த ஒரு வழிகாட்டுதல வந்து நம்புளுக்கு தருவாங்க அதே மாரி நல்ல பழக்க வழக்கத்லயு வந்து நம்ம இன்னா பண்ணுவோ ஒவ்வொன்றாக நம்ப பெற்றோர்கிட்டருந்துதா நம்ப வந்து கத்துப்போமே எப்டி நேரத்தலா வந்து பின்பற்றது பெரியவங் எப்டி மதிக்கிறது நம்ம எப்டி சுத் த்தமா இருக்கணு நம்ப நம்ப இருக்கிற எடத்த எப்டி சுத்தமா வச்சுட்ருக்கணு மத்தவ்ங்களுக்கு எப்டி உதவி செய்யணு அதுமையா அது மாரியான ஒரு செயல்கள்லா வந்து நம்ம பெற்ரோர்கள் கேட்டுத்தா நம்ம வந்து கத்துப்போமே அதனால நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு நிலையான அடித்தளத்த வந்து நம்ம அப்பாம்மா தா நம்மளுக்கு வந்து செஞ்சு தராங்கன்னே சொல்லலா அதே மாரி பெற்றோர்கள் வந்து அவங்க கொழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை திறனை வந்து க ஆ கத்து தராங்க எப்டி சுய நம்பிக்கையை இருக்கணு பிரச்சனைகளை வந்து எப்டி சமாளிக்கிற திறன வந்து பெற்றுருக்கணு சரியான முடிவுள வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து கரெக்டா இருக்கணு அது மாரியான வழிகாட்டுதலு வந் வந்து நம்ம வந்து நம்ம பெற்றோர்கிட்ட இருந்தா நம்ம கத்துக்கிறோன்னே சொல்லலா வாழ்கையில வந்து நெறைய தோல்வி வந்தால் அத எப்டி சமாளிக்கணும்ன்றத வந்து நம்ம வந்து நம்ம அப்பாம்மாவ பாத்துதா நம்ம வந்து கத்துக்கிறோ இதே மாரி நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம அம்மாவோட அ பங்களிப்பு எப்டி இருக்கணு அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க சொல்லுங்க
இப்ப குடும்பன்னு பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையின் அடித்தளமா தான் அது அமைது அந்த குடும்பத்துல மையமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாய் தான் அன்னை இல்லாத வீடு அரண் இல்லாத நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு தாயுடைய பங்குதான் குடும்பத்துல மிக முக்கியமானதாவே கருதுது தாய் தான் குடும்பத்துடைய முதன்மை பராமரிப்பாளராக கூட நம்ம சொல்லலாம் குழந்தைகள் வந்து பிறந்ததிலிருந்தே அவர்களை கவனிச்சு வளர்க்கிறது தாய் தாயுடைய பொறுப்பு தான் குழந்தைகளை பார்த்து பார்த்து வளர்த்து அவங்களுக்கு உடல்நலம் எதுவும் கெடுதல் வரக்கூடாது நல்ல உணவு கொடுக்கிறது அவங்க நல்ல முறையில் தூங்க வைக்கிறது இப்படி சரியா பார்த்தக்கிறதுல தாய லுடைய பங்குதா அதிகமாவே இருக்குது தாய் தா ஒரு நல்ல ஆசிரியராவுமே விளங்கறாங்க குழந்தைங்க மொதல்ல பேசுறது நடக்குறது நல்ல பழக்கங்கள கத்துகொள்றது இது எல்லாமே தாயுடைய வழிகாட்டுதல்ல தா இருக்குது இதுல தந்தையுடைய பங்குன் நீங்க என்ன நெனைக்குறீங்க
நம்ப அப்பா தா நம்புளுக்கு தேவையான அனைத்தியுமே வந்து செய்வாரு ஆ ஆ ஒரு ஒழுக்கமா எப்டி இருக்கணு ஆ நம்புளுக்கு தேவையான பணொ ஈட்றது அது மூல் லியமா ஆ ஒரு கண்டிபோட இருப்பாரு இப்ப அம்மானா ஒர் சில நேரங்கள்ல வ நம்புளுக்கு வந்து செல்லொ குடுத்துருவாங்க அதனால அ நம்ப அத ஒழுங்கா இருக்க மாட்டோ ஆனா அப்பா என்ன பண்ணுவார் தந்து ஒரு கண்டிபோட இருப்பாரு நாம்ப எப்புடி இருக்கணு ஒழுக்கமா இருக்கணு அப்டின் சொல்லிட்டு சொல்லி தருவாரு நம்ளுக்கு தேவையான அனைத்தியும் வந்து அப்பா தா நம்ளுக்கு செய்வாரு நம்ளுக்கு வந்து அதுவும் ஆ குறிப்பா பெண் பிள்ளைகளுக்கு வந்து அப்பாதா ரொம்ப புடிக்கும் அதனால அப்பா என்ன சொன்னாலும் அவுங்க வந்து செய்வாங்க ஆ